ஹலோ மேடம் சாரி ஆ சாரி மேடம் என் நெட்ஒர்க் உங்களுக்கு இதாருக்கு நினைக்கிறே மேடம்
ஆ எனக்கு தா ப்ராப்ளமா பிரதர் எனக்கு தா நினைக்கிறே
சேரி சேரி மேடம் நமக்கு ஃபுல்லாக டவர் இருக்கு மேடம் அதா கேட்டே மேடம் சாரி மேடம்
ஆ செரி ஓகே ஆனா நா எனக்குமே ஃபுல் டவர் இருக்க தான் செய்யுது ஆனா ஏன் கட்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியலை
நா மே நா வந்து நமக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கு மேடம் அதுல டவர் இருக்குது நமக்கு ரூம் வந்து ஜன்னல் ஓபன்ல தான் இருக்குது பாப்பா தூங்கறனால டோர் மட்டும் சாத்திருக்கேன் மேடம்
ப்ரோ ஓகே ஓகே
நமக்கு டவர்ல ஒன்னும் இஸ்யு இல்ல மேடம்
ஆ எனக்கும் டவர் இருக்கு ஆனா ஏன் கட்ட ஆகுதுன்னு எனக்கும் தெரியல இதுக்கு முன்னாடியு அப்டிதா இத ஆயிடுச்சு
மேம் இந்தது வெட்டுவான் கோயில் சொல்லந்தீ இல் மேடம் இது அப்பா பையனும் பண்ணாங்க இது ஒரு ஒரு மதத் தினரா இல்ல ஒரு ஒரு ஒரு சாதி அமைப்பினர பண்ணியிருப்பாங்கள
இல்ல அப்டியெல்லா இல்ல இது வந்து எல்லாருமே போக இது சுற்றுலாத்தலம் இது வந்து
இல்ல மேடம் இப்போ ப இல்ல மேம் ஒரு சின்ன ரெவஸ்ட் இல்ல இல்ல மேடம் ஆ இப்போ பழனி மலை எடுத்துட்டு வச்சிங்களேன் காரைக்குடி காரைக்குடி செ செட்டியா சொல்லி சொல்லுவாங்க
ஓகே ஓகே
அவங்க வந்து உருவாக்குனாங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரி பரன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க ம்ச் பழனில இப்ப மதுரையில மதுரையில் எடுத்திட்டு ஏன்னா அவங்க ஒரு வா இனத்தவங்க சேந்தவங்க பண்ணுறாங்க அது இன்னு ராஜ வம்சத்தவங்க இருக்காங்க நம்ம ராமேஸ்வரோ எடுத்துங்களேன் நம்ம ஐயா இருக்காரு
ம்
மத்தவங்க இருக்காங்க ம்ச் அந்த மாதிரி ஒரு இனத்த ஒரு இனத்த அளவு பண்ணிருக்காங்களா
இல்ல அந்த மாதிரியெல்லா எனக்கு அத பத்தி தெரியல ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல ஆனா இது வந்து பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் அது வந்து ஆமா அதே மாதிரி இப்போது முருகர் கோவில் சொன்னேன்ல கோபுரம் வந்து வெளியில இருக் கும் அவரோடய கற்பகிரகம் வந்து மலைக்கு உள்ள மலையை குடைஞ்சிதான் உள்ள அவர் தான் இருப்பார் முருகர் சில உள்ளே இருக் கும் இப்போ மலையை ஒட்டி தா அந்த வெளியில கோயில அப்டி அந்த கல் கட்டிடம் அப்டி ஒட்டு நாப்புல கட்டிருப்பாங்க ஒரு மழ துளி கூட உள்ள விழாது ம்ச் அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து மழைய செதுக்கி அதோட வச்சு இப்ப இப்ப உள்ள வீடு கட்டுறோம் அப்டின்னா நம்ம பழைய வீடோட சேத்து கட்டுறோம் அப்டின்னா அந்த கொஞ்சோ சுவர இடிச்சு அப்டித்தான கட்டுவோம் ஆனா அந்த மலைய கொஞ்சோ கூட இடிக்காம அத ஒட்டி அந்த கல் அதுக்கேத்தாப்பல அந்த கல்ல மலை வ ந்து ஒரு ஒரு வடிவமா இருக்காது ம்ச் அந்த மலையோட வடி வம் நம்மளுக்கே தெரியு எப்டி இருக்கும்ன்னு சொல்லிட்டு
அதா
ஆனா அதுலேயுமே அந்த கல் கட்டிட வச்சு கட்டினாலும் ஒரு துளி மழ கூட உள்ளே விழாது அந்த அளவுக்கு அந்த காலத் தில பாத்துக்கட்டி இருக்காங்க
செரி செரி மேடம்
நா அதற்கு இது அது இது வந்து நான் பொறந்து வளர்ந்த இடம் எங்கள் ஊரோட சிறப்பாது ஆனா அத பத்தி எனக்கே முழுச தெரியாது
அது அதா மேம்
நெஜமாவே நம்ம இருக்கிற எடத்துல உள் பக்கத்துல இருக்கரதோட அரும நம்மளுக்கு தெரியான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக் அத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு அரகுறை இன்ஃபர்மேஷன் தா இது முழுசா எனக்கு தெரியவு தெரியாது அதே மாதிரி எங் ஊர சுத்தி இருக்கிற ஊர் எல்லாமே வந்து முருகரோட பேர் வச் ச்ச ஊரா தா இருக்கு அவரு கழுகுமலைங்கிற பேரே வந்து எப்படி வந்துச்சுன்னா கழுகாசலம் கழுகாசலம் மூர்த்தி அப்படிங்க ற ஒரு கலகாசலம் மூர்த்தி முருகரோட பேரு தா அ அந்த கழுகுமலைங்கிற பேர் வந்து அங்க ஒரு முனிவர் அங்க வந்து தங்கனதாகவும் அந்த மலையில அவரோட பேர்னால தா அதுக்கு வந்து கழுகு மலைன் பேர் வந்ததாகவு சொல்லுவாங்க
சரிதா மே சரிதா மேடம் மேடம் அங்க இப்போ அதா மேடம் இப்ப அங்க என்ன மேடம் ஸ்பெஷல்லு இப்போ நார்மல்லா நம்ம ஒரு கோயில்ன்னு உருவாகுனாங்கன்னா அதுக்குன்ன ஒரு தனித்துவ அதாவ து வ அவங்க மக்களை ஈர்க்கிறக்காவு அந்த காலத்துலியு செரி இப்பையு செரி ஈர்க்குறக்காக வந்து ஒரு பொருள் ஒரு பண்டவோ வச்சிருப்பாங்க ஒரு அப்போ இல்ல சாப்பாடு
ஓ அந்த மாரி கேக்கிங்களா கழு கு மலையில ஃபேமஸ்சு வந்து என்னதுன் எனக் தெரில ஆனா பக்கத்தில கோவில்பட்டியில ஃபேமஸ்சு கடல முட்டாய் இங்க வா இங்க அ தூத்துக்குடியில மக்குறுன்
அதாம் மக்ரூன் இல்ல மேடம் இப்போ நம்ம கோயிலுக் போனா பிரசாதம் குடுப்பாங்கல்ல இப்ப இந்த கோயிலுக் போனா பொங்கல் கிடைக்குதுப்பா ஆ பொங்கல் கிடைக்குதுபா இப்ப இந்த கோயிலுக் போனா ஒரு விபுதி கிடைக்கக்குதுபா ஒரு சத்தி வாய்ந்ததா இருக்
ஆ ஓ சேர் சேரி சேரி புரியுது புரியுது நீங்க என்ன சொல்றீங் இங்கே தெரியல எனக்கு எல்லாருமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க கோயில்ல என்ன இது
இப்போ ஒரு ஒரு ஆயிர வருஷ இல்ல எட்நூறு வருஷ இருக்குமே மேடம்
வருஷல்லா எனக்கு தெரியாது ப்ரோ இது வந்து பாண்டியர் காலத்துங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு எப்படி எண்ணூறு வருஷத் துக்கு முன்னாடியாவது இருக்கு அ அந்த மாதிரி இருக் க்கு இப்போ சுத்தி உள்ள ஊர்ல்ல உள்ள பேர் எல்லா பாத்தோன்னா வள்ளிநாயகபுரம் அப்படிதா இருக்கு வள்ளி நாயப்புரன்னா அந்த முருகர் வள்ளி இருக்கார் வேலாயுதபுரம் ஆ சுப்பிரமணியபுரம் கழுகாசலபுரம் அப்படி இந்த குமராபுரம் சரவணாபுரம் அ ப்படின் சொல்லிட்டு அவரோட பேர வச்சோதா அந்த கழுகுமலை சுத்தி உள்ள கிராமங்களோட பேர் எல்லாமே அவரோட பேர் வச்சு ஊரு இது ஒரு ஃபேமஸ் இப்போ தேரோட்டோ அது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா இப்ப அவரோட பேரு வச்ச ஊர் ஒரு பத்து ஊர் இருக்கு அப்ப அந்த பத்து ஊருக மக்களுக்கு மட்டுந்தா முன்னூரிமை கொடுப்பாங்க அவுங்களுக்கு ஆமா ஆமா இன்னமு அந்த இது வழக்குல இருந்துகிட்டுதா இருக்கு அந்த ஊரு மக்களுக்கு வந்து முன்னூரிமை கொ கொடுப்பாங்க ஆனா முன்னுரிமைன்னா இப்போ நம்ம அந்த கோயிலுக்குன்னு வர அந்த பிரசாதோ வந்து அந்த பத்து ஊருக்கு தனித்தனிய வந்துரு அந்த மாதிரி
இன்னு பாகுபாடு அது இல்ல மேடம் அது அது பாகுபாடும் மாரி இல்ல மேடம் அது
இல்ல அந்த மாரி இது வந்து பாரம்பரியமா வர்ர ஒரு இதுதானே
இல்ல மேம் இப்போ கவுர்மெண் நம்ம அரசாங் இல்ல மேம் அரசாங்கோ நா பேச்சு எதுவு நெனைக்க வேண்டா தப்பா எடுத்துக்க வேண்டா இப்ப அரசாங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாமீன் வாரிசு இருக்காங்கள்ள இப்ப அவங்களுடைய பயன்பாட்டு பொருள்கள் அவங்க பயன்படுத்திய எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க கவுர்மெண்ட் எடுத்துகிச்சு
ஆ
இப்போ இப்போ நா அவுங்க குடும்போ பார்த்தீன்னா நடுத்தர குடும்பம ஆயிருச்சு இப்போ நா பழ்னி பக்கோ கேள் விபட்ட அளவுக்கு பார்த்தீனா ஒரு குடும்போ ஆயிக்குடி சத்திரப்பட்டி கிராமோ அது எல்லாம பாத்த ஜமீனு ஆண்ட பரம்பர அவங்க எல்லா சாப்பாட்டுக்கே இன்னு ப்ரச்சனையா இருக்கு அந்த இதுல அரசு
ம்
அப்புறோ இந்த பெரிகுளோ சைடு தேனி சைட்லா பாத்த இன்னு அரச குடும்போ இருக்குது ஆனா அவங்களுடைய வேலை வேலை வாழ்வாதாரோ எல்லா மாறிடுச்சு
ம்
இந்த மாரி ஜமீன் வந்து ஆண்ட பூமியில எல்லாமே அரச குடும்ப வேற ஜ ஜமீன் குடும்ப வேறல்ல அரசருக் அப்றோ ஜமீன் தானே அவங்கல்லா ஆமா அவங்களுக் முன்னுரிமை குடுத்து குடுத்து குடுத்து அப்ப அவங்க அப்டி மேல போய்ட்டுதா இருக்குறாங்க இருக்காங்க இன்னு இந்த ராமேஸ்வரத்துலல்லா ஐயா இருக்கா ஆப்டி இருந்தாலு அவங்கள மாரி உன்னுமு இந்த ரெண்டாயிரத்தி இருவத் ஆர்ல இன்னு அப்டே இருக்கா மேடோ அதுக்க கேக்ற இன்னு பத்து குடு அ பத்து குடும்பத்துக்கு பஸ்
இல்ல பத்து குடும்போ கெடையாது ப்ரோ உங்ளுக் புரிது அதாவது பத்து ஊரு மக்கள் பத்து ஊரு அ பத்து அ பத்து குடும்போன் சொல்லலை இப்ப இந்த ஊரு பேர் வச்சிரு க்கோங்கல்ல இந்த இப்போ வேலாயுதபுரம் சுப்பரமணியபுரம் அப்போ அந்த முருகரோட பேர் வச்சு அந்த ஊரு ஒரு பத்து ஊர் இருக்கு சுத்தி அப்போ அந்த சுத்தி உள்ள ஊரு அ அப்டி நெனச்சிட்டீங்ளோ நீங்க ஓ செரி செரி தனிப்பட்ட நபருக்கு அப்டி இல்ல அந்த பத்து ஊர் மக்கள் முன்னுரிமை குடுப்பாங்க அப்ப அந்த பிரஸ் பிரசாதமு இப்போ கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்காங்க இப்போ தேரோட் ட விசாகம்லா வருல அப்ப அந்த பத்து ஊருக்கு அவுங்களுக்கான அந்த பிரசாத கோயில் பிரசாத வந்து தனித்தனியா வந்துரு பத்து ஊர் நாளு அதுல உள்ள மக்கள் எண்ணிக்கைய பாருங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல ஆ முன்னு ஒரு ஆளுக்குன் முன்னுரிமை வந்து குடுத்ததில்ல
சேரி சேரி மேடம் சேரி மேடம் இது நா சொல்லுங்க மேடம் சொல்லுங் சொல்லுங் மேம் இப்போ தேரோட்டங்கது தஞ்சாவூர் தேரோட்டம் மாரி பெருசா இருக்குமா மேடம் எப்டி திருவாரூர்
இல் தேரோட்டம் வந்து இது பெருசு தா ஆனா தஞ்சாவூர் அளவுக்கு இருக்குமானா நா தஞ்சாவூர் தேரோட்டோ பார்த்ததில்ல நா தஞ்சை பெரியகோயிலுக்கு வந்திருக்கே நாங்க எ ஹஸ் பண்டோட ஒர்க்கு விஷ்யமா நாங்க அரியலூர்ல இருந்தோ ஒன் இயர் வந்து அப்போ பக்கத்துல அரியலூர் வந்து பா தஞ்சாவூர் பக்கத்துல தான ஒரு ஃபாட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நெனக்கி எனக் தெரிஞ்சி அவ்ளோ இருக்கு நெனைக்க நாங்க வந்தோ வந்து தஞ்சை பெரிய கோயில வந்து நல்லா சுத்தி பார்த்தோ ஆனா அவ்ளோ சுத்தி பாத்தோ உள்ள வந்து வரா கி அம்மன் உருவான இடமே வந்து தஞ்சை பெரிய கோயில் தாங்கிறது எனக் தெரியாது சொல்றதுக் யாருமே இல்ல ஓ அப்படியா ஆனா எனக்கு தெரியாத ஒரே ஒரு தடவதா வந்திருக்கே நா அங்க போயிட்டு சாமியெல்லா கும் டுட்டு நா ரிட்டர்ன் வந்ததுக்கப்புற தா சொல்றாங்க வராகி அம்மன் வந்து உருவானதே அங்க தா ஆ அவர் அரசர் வந்து போருக்கு போம்போது அம்மாவ வேண்டிட்டு தா போருக்கு கெளம்புவாங்க ஆ அப்டின் சொல்லிட்டு எனக் வந்ததுக்கப்புற தா தெரியு ஆனா எல்லா இடமு சுத்தி பாத்த தா அந்த தாயோட சன்னிதானமு பக்கத்துல தா இருந்திர்க்கு அந்த இத்தனைக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள தா இருந்திருக்கு நா போகவே இல்ல
அதா அதா மேடம் இப்போ நம்ம இப்ப நம்ம கவர்மெண்ட்டு நம்ம அரசாங்கம் மேடம் அதா மேடம் இப்ப அரசாங்கம் வந்து பாத்தீங்கனா சுத்தியு வந்து மத்திய அரசாங்கத் கூட சே சேர்ந்து இனஞ்சு அந்த எடையில அந்த அந்த நிர்மல் ராகவன் அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்ல அவரோட சேந்து இனஞ்சு இப்ப அங் சுத்தியு தூர் வார்றாங்க மேடம் பழைய இதெல்லா வந் ஆமா மேடம் சைடுல அந்த அரசர் எல்லா வந்து
ப்புறோ அப்பனா
மேம் நம்ம பக்கத்து ஊரு மேடம் தஞ்சாவூர்
ஓ சேரி ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஆ
நா நல்லா இருக்க மேடம்
சுத்தி தூறு வார்றாங்கன்னா இப்ப அந்த கோயிலுக்குள்ள சீர்திருத்த பணிகள் நடக்
இல்ல அது நடக்குது மேடம் அது இல்லாம நம் சுத்தி அகழி கேள்விபட்ருக்கீங்களா முதலை முதலைகள் பாம்பு உயரமான விஷமுள்ள பாம்புகள் எல்லாமே சுத்தி அந்த அகழிக்குள்ள தா இருக்கு இருந்துது மேடம் முந்தி காலத்துல இருந்தது எல்லாமே என் ஆமா நம்ம சுத் சுத்தி இருக்க மக்கள் வ வயல் பூமி எல்லாமே வயல் பூமி இரு மேடம் சுத்தி அ கட்டடங்கள் முன்னாடி இருக்குது பின்னாடி பூரா வயல் பூமி ஆமா மேட ஆமா மேட இப்ப அந்த அகழி சுத் த்தி நல்லா ரெடி செரி பண்ணி பண்ணிட்டாங்கனா செம்மையா இருக்கு மேடம் நீங்க பாக்கறதுக்கு அவ்ளோ ரம்மியா இருக்கு ரம்மியம்மா இருக்கு மேடம்
கோயில சுத்தி வந்து அந்த அகழி இன்னு இருக்குன் சொல்றீங்களா நா பாக்கல எனக் தெரியாது ஆ
றைய நமக்கு அந்த இது செய்தி வோதல வந்திருக்கு மேடம் நமக்கு யூட் ட்யூப்லயு வந்திருக்கு மேடம்
ஓ சேர் சேர் நா சரியா நா கவனிக்கல ப்ரோ நா வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து அதுக்கப்புறோ பக்கத்தில கங்கை கொண்ட சோழபுரம் அவரு பைய கட்டினது
செரி மேடம் செரி மேடம் என்ன வுன்னொரு வுன்னொரு அதா மேடம் வுன்னொரு வருத்த என்னனா மேடம் வுன்னு அவருக்கு மணிமண்டபோ வுன்னு கட்ல மேடம் அதாவுது அவருடைய உ ஒ உன் அ உண்மையான மணிமண்டவோ வுன்னு வுன்னு வெக்கல மேடம் அ இருக்குது ஆமா மேடம் பேருக்கு இருக்குது மேடம் மணிமண்டபோ அவர் இல்லாத எடத்துல வெச்சுருக்காங்க அவரு எறந்த எடத்தில வுன்னு மணிமண்டபம் இல்ல மேடம் அது வுன்னு அரசுக்கு ஆமா மேடம் இன்னு அரசுக்கு மக்கள் இன்னு கோரிக்க வெச்சுட் தா இருக்கறாங்க
த்துல அவருக்கு வந்து சமாதி தா கட்டிருக்காங்களோ
மேம் ஒரு சின்ன ஒரு கல்லு மாரி அடையாள கல்லு மாரி வெச்சிருக்காங்க மேடம் அடையாள கல்லு அடையாள வே
கல்லு மாத்ரி நம்ம இப்போ போருக்கு போய்ட்டு போற வழியில யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கனா நினைவு சின்னமா ஒரு கல்லு வெப்
ஆமா மேடம் அது பெரியக்கல்லு மேடம் நம்ம அது சும்மா இல்லல மேடம் நம்ம இந்த துணை சாமிகள்ன் சொல்லி சொல்லுவோம்ல மேடம் அந்த மாரி ஒரு கல்லு மாரி வெச் சிருக்கா மேடம் ஒரு ஒரு ஒரு மீட்டர் இல்ல மேடம் அது தனிய ஒர் வேற ஊர்ல இருக்கு
ஓ சேர் சேர் சே
அவளோ பெரிய அரசாண்ட மன்னர் வந்து பாத்தேனா ஒரு சின்ன ஒரு கல்லு மாரி வெச்சு ஒரு வேல் வெச்சிருக்காங்க அதாவது இறந் இறந்தது இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க மேடம் இது வந்து அரசாங்கத்துக் வந்து ஒரு கோரிக்கையா வெச்சிருக்காங்க மேடம் உங்குளுக்கு ஆன்மீகத்துல நெறைய நாட்டம் இருக்கு இல்ல மேடம்
ஆ என்னது ப்ரோ
உங்களுக்கு ஆன்மீக ரொம்ப பிடிக்கு மேடம்
ஆன்மீகம் பிடிக்கும் ப்ரோ யாருக்கு தா பிடிக்கா நம்ம வந்து எல்லா சாமியு நம்ம சொல்லு இல்ல எல்லா சாமியு கும்ப்ட்டாலு நம்மளுக்குன்னு ஒரு கடவுள் இருப் வரல நம்மளுக்கு வந்து எனக்கு ப்பார்ல எல்லா சாமியு நா கும்பிடுவே எல்லா கடவுளு ஒன்னு தா ஆனா எனக்கு வந்து முருகர் தா எல்லாமே எங்க போனாலு அவர் தா நம்மளுக்கு வந்து சிவன் கோயிலுக் கே நா போனாலு அங்க போய் முருகானு தா கையெடுத்து கும்புடுவே நீ நெஜமாவே தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல அ ஒரு நம்ம வந்து பெருமாள் கோவில் அவர் அவர் ஊருக் பேர் கூட டக்குனு ஞாபக வர மாட்டேங்க எல்லா கோயிலுக்கு போயிட்டு அப்பனே முருகானு தா கையெடுத்து கும்ப்ட்ட
நா நகைச்சுவை நடிகை பண்ற மாரி இருக்கு மேடம் எ எ சரிதா மேடம் சரிங்க
ஆ ஓகே மேம் ஆ
ரொம்ப நன்றி மேடம் நீங்க மறுபடியு கால் பண்ணலா எப்பனா கால் பண்ணலா
மேம் கட் பண்ணிக்கிறே